சொல்லு பிரேக் எடுத்து கிட்டவந்தாச்சி
பிரேக் டூ மினிட்ஸ் பிரேக்கில் வேணும் நீயே
நான் வாஷிங் மிஷின் போட்டுட்டு இருக்கேன்
ஆஹ் ஆஹ் போட்டு விடணும் வெயிலே காணும்
வெயில் இல்லைய எங்களுக்கும் வெயில் கம்மிதான் சேரி போட்டு விட்டோம்னா முடிஞ்சிடும் நாளைக்கு ஆஸ்பித்திரி போணமா சிச்சிங் பிரிசியாலும் பிரிப்போன்னனு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல அதுனால சேரின்டு சேரி உம் பொரியல் முடிஞ்சுதா எனக்குதான் நின்னுநின்னு கால வலிக்குது படுத்துட்டேதான் பேச அது வெறி கோர்ஸ் வேற வந்துருச்சா
எல்லாருக்குமே வெறி கோஸ் வந்துருச்சு உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் வெறி கோர்ஸ் வந்து பஸ் அதுவும் அந்த அந்த முட்டிய மட போக அந்த இடத்துல பச்ச பச்ச பச்பச் பச் ஜியானத்
ஏன் அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லவா நானு ஹ என்ன ச வயித்த புடிச்சிட்டு ரெண்டு கையும் வச்சுட்டு அந்த நுனி நுனி கால் ல்ல டோ டோ மேல டோல மேல ஏறி ஏறி இறங்கு புரியுதா பின்னாடி உள்ளத பின்னாடி உள்ளதை வச்சுட்டு ஏ எங்க எங்க அத்தைக்கு பிசியோ வராங்க அவங்க சொல்லி கொடுத்தாங்க நா காமிச்சன்னா என் காலு என கொஞ்சம் பே முட்டிக்கு கீழே வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீர் கோத்த மாதிரி நிக்கிது இருக்கு அது என்னன்னு கேட்டா அது வந்துட்டு வெறி கோஸ்னாலதான் இருக்கும் உங்களுக்கு ஆஹ் இப்படி பண்ண ஒரு மாரி பல்ஜாயி நிக்குது ஆஹ் ஆனா அது எனக்கு தெரியல நான் கூட நம் உடம்பு வச்சனாலும் இருக்குமோனு நினைச்சேன்
தொடர்கள்ல தொடையெல்லாம் பச்சப் பச்ச நரம்பா சுருண்டு சுருண்டு நிக்குது இங்கந்த அதுக்கு கீழே அதுக்கு பின்னாடி அப்படிய பச்ச நரம்பு சுருண்டு சுருண்டு சுருண்டு சுருண்டு சுருண்டு சுருண்டு சுருண்டு சுருண்டு நிக்கிது உஹம் இல்ல நான் யோகா போயிட்டு தாண்டி இருந்தேன் யோகா கிளாஸ் போயிட்டு இருந்தேன்
ஆஹ அப்படியேண்டி அதுவே நல்லா இருக்கு
சரியாக இருந்துச்சு யோகா கிளாஸ் போய் அங்கே பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி டயர் ஆகி ஆள் ஒரு மாதிரி ஓனு ஆகிட் டே
ம்
அந்தமா ஹெவி ஒர்க்வுட்டு ஹெவி ஒர்க் அவுட்னா ஹெவி ஒர்க்வுட்டு
எந்த பிரச்சனையுமே வராது
வராது அதனனே என்னப்பா ஃபீஸ் எவ்வளவுப்பா கொடுக்கறது மூவாயிருப்பா
சரியாயிரும்
போன வரைக்கும் நல்லா இருந்துச்சுப்பா ஆனா எனக்கு என்ன நடந்துச்சு னா எனக்கு கேஸ்டிக்ட்ரபுள் இருக்குல்ல அது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு
ஆ
அது ரொம்ப அதிகமாயி அந்த நம்ம எல்லா மேல ஏ இது பண்ணி பண்றோம்ல நான் வந்து மேக்சிமம் என்ன பண்ணிந்த தெரியுமா யோகாக் போறதுக்கு முன்னாடி சாப்டாம போய்டு போயிடு வந்து சாப்பிட்டேன்
ஆஹ்
அப்டி பண்ணிருக்க கூடாது நான் பண்ண தப்புனால ரொம்ப அவஸ்தப்பட்ட அது வீட்டு அப்புறம் வி சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்லி் கொடுத்த எக்சசைஸ் விட் வீட்லையே கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தே நமக்கு தான் வீட்ல வேல சரியா இருக்கு
சரியா இருக்குது என
சத்தியம் காலையில நாளே முக்காலக்கு முழிச்சா அஹ் நாளே முக்காலுக்கு முழிச்சா அவ்வளவு வேலையும் முடிச்சுட்டு எட்டு மணிக்கு அவன பஸ்சேதி விட்டுட்டு வந்து இந்த புள்ளைய கிளப்பி ஸ்கூல கொண்டோய் விட்டு வந்து நான் குளிச்சிட்டு வீட்க்கு வந்து நான் இன்னைக்கு சாப்பாடு தட்டல கை வைக்கும் போது மணி பதினொன்றை
யப்பா இவ்ளோ நேரம் ஆயிருக் முனே நம்ம ஒடம்பே நம் கொஞ்ஜம் கொஞ்ஜம் பாத்துகோங்க
அதனாலதான் நா இப்டியி நம்ம இங் காலைல எந்திரிச்சி நம்ம நிக்கிறதே நமக்கு பெரிய எக்ஸஸைசு நம்ம சமைக்கிற மாரி இங்க ல்ல யாருமே சமைக்க மாட்டாங்க தெரியுமா ஒரு வெஞ்சனா வெஞ்சனமே கிடையாதுப்பா ஒரு கொழம்பு ஒரு சோறு அவ்வள தான் ஆஹ ஒரு குழம்பு ஒரு சோறு அவ்ளோதான் இங்க எல்லாம் யாருமே அந்த காய்கறிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே குடுக்க மாட்டேங்கிறாங்க
அதான் முக்கியமே நமக்கு இனி உடம்புக்கு உம்
டிங்கிறாங்க பசங்க லா சாப்புட்டு வர மாட்டேங்குதுங்க சாப் வர மாட்டேங்குதுங்கன்ட்டு எந்த வி விதமான நல்ல சாப்பாடுகளே அந்த புள்ளை குடுக்க மாட்டிங்கிறாங்க ஒன்னு திங் அது திங்குறது என்னன்னா தயிர் சோறு திங்குதுங்க தயிர் சோத்த தயிர் சோத்த வ சுல்றாங்க அப்படி இல்லையா காலையில இட்லி போட்டா மத்தியானத்துக்கு அந்த இட்லியை கு
சரி அது எப்படி பண இப்ப ஊன் ஸ்கூல்ல லா அவனுக்கு வந்துட்டு லஞ்ச்சு வந்துட்டு சாப்பாடு குடுக்கணுன்னு தானே சொல்றாங்க
ம்மா அங்கே நம்ம ஊர் பக்கங்களில் ரூல்ஸ் போடுறாங்க இங்க லா அப்படி கிடையாது அதெல்லா எதுங்களா குடுத்து விடலாம் இன்னிக்கல்லாம் எங்கள் வீட்டுல கம்பு புட்டு என் பொண்ணு கம்பு புட் டு கொண்டு போயிருக்கு ஸ்கூலுக்கு தெரியுமா
புட்டா
கம்புள புட் கம்பு மாவு வீட்லயே அரைச்சு புட்டு சூப்பரா இருந்துச்சு கம்பு புட்டு என் பையன் வந்து உருண்ட குழம்பு உம் உருண்ட குழம்பு சோறு உம் மில்லட்ஸ் ஹ எங்க வீட்டுகார் வந்து மில்லல்ஸ் ரைஸ்தான் சாப்டு எங்களுக்கு நார்மல் ரைஸ்சு அவருக்கு மில்லட்ஸ் ரைஸ்சு அப்படிதான் சாப்பிட்டுட்டு அப்படி தருவோம் ஆனா இங்க இருக்கவங்கணா சமைக்கிறது நீங்க தாங்க இவ்ளோ நேரம் நீங்க தாங்க இவ்ளோ நேர அடுப்படில நின்னு டயத்தை வேஸ்ட் பண்றீங்க
அப்படின்குது அதா எல்லா ஐயோ கடவுளே ஆனா இதுதானே முக்கிய
இதுதான் ஆஹ் இப்ப என்ன சாப்பூர்றோமோ மூ அதுதான் முக் முக்கிய அதையே அவுகளுக்கு புரியல ஆனா அவுகளுக்கு லா எதுவும் வந்து இந்த மாதிரினு தெரியல
உம்
ஹாஸ்பிட்டலுக்கல்லாம் போறது ரேரு வீட்ல நான்வெஜ் வைக்க மாட்டாங்க ஹோட்டலுக்கு போனா நான்வெஜ் பொலந்து கட்டுவாங்க கட்டுவாக
வீட்டுல வச்சு சாப்பறது எவ்வளவு ஹெ்ல்தி அவங்க என்னென்ன வச்சு குடுக்குறாங்களோ என்னவோ
உங்கள் ஊர் பக்கங்காரங்கவு அவகெல்லாம்
உஹ் அய்யோ கடவுளே
இங்கிருந்து அங்க கிட்டலப்பா சிக்ஸ் ஹவர்ஸ் தானே ஜர்னி டைம் அதனால அந்த பக்கம் அங்க இருந்து இங்க வந்து நிறையா பேர் ஈஸியாக செட்டில் ஆயிட்டாங்க ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பு ஜாலியாக இருக்குறாங்க
உம்
உம் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் எல்லாத் ஒரு கிண்டர் கார்டனுக்கு வேலைக்கு போயிடுறாங்கப்பா நான் என்னையுமே நேத்து ஒரு கிண்டர்கார்டன்ல வேலைக்கு கேட்டாக ஆனா என்ன சே சேல்ரி கம்மியா சொல்றாங்க
ம் நாங்க பார்த்ததுலயே அவ உனிட்ட சொல்லிட்டு இருந்தாலே போன வருஷம் எல்லாம் அது மாதிரி எடுக்கறாங்க ஆல அதுல வந்திருந்தீன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஜாலியா பண்ணணும் ஒர்க் பண்ணும்
அது என்னமோ எனக்கு தான் நா அவங்க போன் பண்ணும் போது நான் ஊர் உள்ள இருந்துட்டே அதனால அது அப்புறம் நான் இதுவ வே முடியல பண்ணிருக்கலாம் உம்
ஆ லார்ஸ்ட் வந்திருந்தீனா கூட நல்லா டைட்டா நல்லா சூப்பரா வந்துச்சு தெரியுமா சம்பளத்துக்கு ஒரு குறையும் இல்லாம போச்சு போ ஆமா நல்லா கொடுத்தாங்கே நா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வேலை பார்த்தோம்னா கொடுப்பாங்க நல்ல ஜாலியா நாங்க நல்லா நல்லா இருந்தது அது ஒரு இதா இருந்தது என்ன கொஞ்சம் இது பண்ணாங்க லார்ஸ்ட் டைம்ல ரொம்ப இதா பண்ணேங்க டைட் டைடா போச்சு ஆஹ் பரவாயில்லயே இப்பதி இல்லாம ஏண்டா அது இல்லலைன்ட்டு உட்காண்டருக்கோ
ஏன் அது முடிஞ்ச்சு
முடிஞ்ச்சு அது ஜலியா சொல்றேன் உஹம்
அதது அது நான் அப்ப வந்து கரெக்டா எதுக்கோ ஊருக் போய்ருந்த அதனால அப்படியே மிஸ் ஆகதா ஹா
அவ எங்கயோ போயிட்டாலா
உம் இப்ப உடனே லேப்டாப் வேணுனா நான் என்ன பண்றது லேப்டாப் பண்டன் அப்ப கையில இல் ந இங்க வச்சுட்டு போயிட்டேன் அதனால என்ட்ட
நானா ஸ்டார்டிங்ல போன்ல தான் பண்ணே
உம் எனக்கு அதெல்லா சொல்லவே இல்லையே லேப்டாப் வேனுன்னு சொன்னதுனால லேப்டாப் எல்லா வாங்கின அ
உம் ஹம் நான் லேப்டாப் இருக்குன்னு சொல்லிதான் சேர்ந்தேன்
உம்
ஒர்கு பண்ணிட்டு இருந்தேன் அப்பறொ போக போக போகதான் லேப்டாப் வாங்கினேன் நானு
ஆ அவங்க ரெண்டு பேரும் லேப்டாப் கண்டிப்பா வேணுனு சொன்னாங்க அதனால் நா ஃபஸ்ட்டு லேப்டாப் தான் வாங்கணோ ம் வாங்கிட்டுதான் இருந்த ஆனா அதுல எனக்கு மிஸ் ஆடுச்சி அதனால தான் இந்த இது விடாமல் புடிச்சிட்டேன்
ஆஹ் செரி செரி செரி உம் உம் உம் எப்டியோ இப்போ நம்மல்லா இப்பிடி பேசணுன்ட்டு இருக் குது போ சும்மாவே பேசிட்டு இருப்
ஆமா சும்மாவே பேசிட்டு இருப்போ இப்ப கடச்சா விடுவோம்மா பேச வேண்டியதுதா எனக்கெல்லா இங்க இருக் க டென்ஷனுக் கு இங்க இருக்க டார்ச்சருக்கு இந்த மாரி பேசுறது எவ்வளவோ தேவலைன்னு தோணுது எவ்வளவோ தேவலைன்னு தோணுது அப்பிடியா என்னன்னா அந்த மேக் சிமம் காலையில வேலைய வந்து ப்ரொடக்டிவாகவே நா வந்து டயத்தயே வேஸ்ட் பண்ணாம முடிச்சிரணுன்னு முடிச்சுருவேம்ப்பா எனக்கு எனக்கு எ என்ன பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணிர்ணு சும்மா சும்மா அடுப்படிக்குள்ள போய் நின்னுட்றக்கறதே எனக் புடிக்காது ஓ காலைல எந்திரிச்சமா இந்த இந்த வேலையெல்லா முடிச்சோமா ஒதுக்கி போட்டோமாவே நா மாவு அரைக்கிறதுனா கூட மொத நாள் நை ட்டே ஊறப் போட்டு ஃபிரிட்ஜில அடைச்சுருவே ம் நா த அரிசி மாவு அரைக் க்கணு இட்லிக்கு அரைக்கணு அப்டின்னா கூட கா நைட்டே ஊற வச் சு ஃப்ரிட்ஜில போட்ருவே காலையில ஆறு மணிக்கு எந்திரிச் சு அந் அந் எத்தன மணிக்கி எந்திரிக்கிறனோ எந்திரிச்சோனே கிரைண்ட
நானு அப்டிதா போடுவே ஆனா நான் மோஸ்ட்லி சாயங்காலம் தாண்டி போடுவே எனக்கு இந்த பிள்ளைக ஸ்கூலுக்கு போறாய்ங்க பெருசு ஏழு மணிக்கு எல்லா போயிருமா ரொம்ப எனக்கு அப்டியே டைட்டா போவு அவள கெளப்பிட்டா அடுத்து இவள கெளப்புறதுக்கு எனக்கு டைட்டா போவு
ஆ எனக்கு எப்டின்னாலுமே எனக்கு இந்த இது கரெக்டா இருக்கு ஆறு மணிக்கு எந்திரிச்சோன்னே போட்டு விட் போட்டோம்னா சைடு பை சைடு வேலை முடிஞ்சுருது
வேலை முடுஞ் சுரு ஆனா ஆமா
இப்பிடியே பழகி முடிஷ்டே மாவாட்டி முடிஷ் துணி மிஷின் இரு அத எடுத்து காய போட்டேன் இன்னொரு லோடு போட்டுவுட்டேன் ம் பொரியல் வச்சாச்சு குழம்ப சாசு அஞ்சனா சாசு பாத்திரங்களுவ ஆள் வரும்
ஓ பாத்திரங்களுவ ஆள் ச்சிருக்கியா
ச்சேரி ச்சேரி
ஓ அந்த பாத்திரமும் பாத்திரம் கூட கழுவி போட்ருவேன் அப்ப அப்ப அங்கயே நிண்ணு வீடு தொடைக்க முடில ரெகுலரா ப்பு இப்ப இவங்க இருக்குறதுனால
அ அ அ
நாங்க அப்டிநா நா வச்சுக்க மா
ஓ அப்டியா சேரி சேரி சேரி
இவங்க இருக்குறது
எவ்ளோ நாள் இருப்பாங்க
த்ரீ மந்சு
ஓ த்ரீ மந்ஸ் ஆஹ் ஆத்தாடியோ ம்உம்ம் ச்சேரி இறேன் கூப்புடேன் ஒரு நிம்ஷம் ஊம்ம்ம்